ஹலோ வணக்
ஹலோ வணக்கம் தோழி
நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே நீங்கப் என்ன பண்றீங்க
நா வந்து இது நம்ம இது பண்ணோல்ல ஆரி ஒர்க் அது பண்ணிட்ருக்கே
ஓ நீங்க அதெல்லா பண்வீங்களா
ஆமாம்மா ஆரி ஒர்க் பண்ணுவே எனக்கு தெரியு
அது நீங்களா படிச்சு எனக்கு தெரியாது அது நீங்களா படிச்சீங்ளா இல்ல அ வகுப்புக்கு எதா போனீங்ளா
அது வந்து நானா தா படிச்சே வகுப்புக்கள்லா எது போல ஏன்னா அது ஆர்வ இருந்தா ப்படி நம்ளால அத கண்டிப்பா பண்ண முடியு அதனால அது நானாதா படிச்சே
ஆ
நீங்க என்ன பண்ணுவீங்க
நா வந்து ரிசைன் ஆர்ட்ஸ் சொல்வாங்கள்ள அது பண்ணுவே
ஓ சரிங்க சரி ரிசைன் ஆர்ட் ஆர்ட்ர்லா நல்லா வருதுங்ளா
ஆ ஆடர்லா வரும்
ஓ சரிங்க சரி ஆட்ரு எப்டி உங்களுக்கு நீங்க ஃபோன் மூலியமாவா இல்ல வேற ஏதாவது வெளில தெரிஞ்சவங்க குடுக்கறாங்களா
இல்ல என் இன்ஸ்டாலயு போடுவோ அப்றோ தெரிஞ்சவங்களும் குடுப்பாங்க உங்களுக்கு எப்படியா ஆ ஆரி ஒர்க் வந்து நீங்க வந்து ஏதா பண்ணி விக்கிறீங்களா
ஆமா எனக்கு வந்து வெளிலயிருந்து கல்யாண ஆட்ரு வரும் வெளில இருந்து வேற அதிகமான ஆட்ரு எல்லா வருது அதனால பிரச்சனை இல்ல வெளில இருந்து வருவாங்க தெரிஞ்சவங்க குடுக்கறாங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூலியமா வருது நறைய பேர் குடுக்குறாங்க
அதுக்கு காசு எப்டி
அது வந்து ஒரு ஆரி ஒர்க்கு வந்து ஒரு பிளவுஸ்க்கு வந்து அவங்க கேக்குறத பொறுத்து ஃபைவ் தௌசண் சிக்ஸ் தௌசண் இருக்கு ஏன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இருக்கு ஒவ்வொரு ஒரு ரேட்ட பொறுத்து அவங்க கேக்குற மாடல் பொறுத்து அது அதுக்கான பே காஸ்ட்டு ஆனா அதா எதுக்கு அப்படின்னா நேரங்கள் தா நம்ம இருந்து பண்ற நேரங்கள் பொருளின் விலை இத பொறுத்துதா நாங்க காசு வாங்குறோ
இங்கெல்லா வந்து ப்பே இருவத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்னு சொல்லி ஆரி ஒர்க் படிக்கிறாங்க பணம் செய்றாங்க அதா கேட்டே
சரிங்க சரி நீங்க எப்படி இப்போ உங்களுக்கு ரிசைன் ஆர்டுக்கு வியாபாரம் நல்லா இருக்குங்ளா வில குறைவுதான
குறைவுதா நோ நெறைய பேர் இதெல்லா விரும்ப மாட்டாங்க சில பேர்தா இதுக்கு வந்து வாங்கி விரும்பி குடுப்பாங்க
ஆ சரிங்க சரி ஆனா ஏன் இது நெறைய பேர் விரும்ப மாட்றாங்க
அது வந்து கெமிக்கல்னால பண்றதுனால நறைய பேரு அதை வந்து விரும்ப மாட்டாங்க
ஆ அ சரிங்க சரி உங்களுக்கு எப்படிங்க அது இப்போ பரவாயில்லைங்ளா
ஆ ஏதோ போகுது ஆ நா வந்து யாது அது ரிசைம் கூடயு நெயில் ஆட் பண்ணி குடுப்பே
ஆ நெயில் ஆர்ட்டா பாத்துருக்கே எல்லாமே பண்றீங்களா நெயில் ஆர்ட் நீங்க
ஆ கொஞ்சோ கொஞ்சோ பண்றே
ஆ சரிங்க அதுவும் உங்களுக்கு இப்ப ஆடர் எல்லா வருதுங்களா நல்லா நெயில் ஆர்ட்டுக்கு
ஆ நெயில் ஆர்ட்டுக்கு வந்து கொஞ்சோ கிடைக்கும்
ஆ சரிங்க சரி நெயில் ஆர்ட்டுக்கு என்னா மாதிரி எல்லா உங்களுக்கு என்னென்ன கலர்ல்லா அதிகமா கேக்கறாங்க காசு
அ நெயில் ஆர்ட்ஸ்க்கு வந்து ஏ பிங்க் அ பிங்க் கலர் அப்புற வந்து சிவப்பு கலர் மஞ்சக் கலர் இந்த மாறிதா கேக்கறாங்க
ஓ அந்த மனுசன் அதிகமா கேக்
ஆனா அதுலயு அவங்களுக்கு வந் அவுங்க வந்து கலர் மட்டு அந்த கலர மட்டும் அவுங்க விரும்ப மாட்டாங்க அதுல இருக்குற அழகு அந்த அந்த இதுல வந்து வரைய சொல்லுவாங்க கல்லு வச்சு பண்ண சொல்லுவாங்க இதுதா சொல்லுவாங்க
ஆ சரிங்க சரி நீங்க எப்டி அப்ப வந்து நெறைய கல்லு ஸ்டோன்ஸ் வச்சி கல்யாணப் பொண்ணுங்கல்லா கேப் பாங்க அப்டித்தான
ஆமா ஆமா கல்யாண பொண்ணுங்களு நெறைய பேர் வைக்கிறாங்க இப்பல்லா
ஆ சரிங்க சரி எப்டி இப்போ உங்களுக்கு அதிகப்படியான ஆ கலர்களு ஸ்டோன்ஸ்தா கேக்குறாங்கன்னு சொல்றீங்களா உங்களு க்கு
ஆமா ஆமா
ஆ ச ரிங்க ஏ சரியா சொல்லிக் குடுக்குறீங்களா எப்பவாது நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்டின்னா
ஆ கண்டிப்பா சொல்லி தரலா நீங்களு எனக்கு ஆரி ஒர்க் வந்து சொல்லித்தாங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா இப்போ உங்களுக்கு எப்டி நீங்க வந்து வெளில எல்லா போய் பண்றீங்களா இல்லாட்டி இல்ல வீட்டுக்கு வந்து பண்றாங்களா
இல்ல இல்ல நா தா போய் பண்ணி குடுக்குறது
அப்டிங்களா சரி நீங்களே இப்ப பண்ணி குடுக்குறீங்க ம் காசு இதுக்கான செலவு
அதுக்கான செலவ அவுங்கள்ட்ட வாங்கிறது தா
ஆ சரி சரி எங்களுக்கு ஆர்டரு வீட்ல தா குடுப்பாங்க அவ வாங்கல்லா எதுவு இது இல்ல அவுங்களே குடுப்பாங்க ம் ஆ வேற நீங்க இன்னு சாப்ட்டாச்சிங்களா இல்ல இனிதானா
இல்ல சாப்ட்டாச்சி நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சி அதுதா வெள்ள சாப் பாடு அது கூட எல்லாமே அதாவது மட்டன் அந்த மாதிரி
மட்டன் நீங்க சமைச்சதா இல்ல வந்து அம்மா வீட்ல எதா செஞ்சதா
வெளில செஞ்சது வெளில இருந்து இன்னக்கி ஆர்டரு குடுத்தாங்க வீட்ல வீட்ல வந்து ஹோம் குக்கிங் பண்றாங்க அதுல உள்ளது
ஓ ஹோம் குக்கிங் நீங்க பண்றீங்களா இல்ல அம்மா பண்றாங்களா
எல்லாருமே சேந்துதா பண்றோ
ஓ சேரி சேரி
நீங்க வேற சொல்லுங்க நீங்கதா சொல்லுனு நீங்க ஏதாவது பண்ட்டு பத்தி தெரிஞ்சிக்கலான்னு கொஞ்சோ அதுக்கப்பறமா வந்து நீங்க இது சொன்னீங்க ரிசைன் ஆர்ட் அது எந்த மாதிரி வெலைல இருந்தா ஸ்டார்ட் பண்றீங்க
ரிசைன் ஆர்ட் வந்து கீ செயின் இதுல இருந்தே தொடங்கு கீ செயின்னா நுப்பது அப்டி சொல்லலா ஆ தௌசண்ட் வரைக்கு போகு மேபி
ஆ சரிங்க சரி அதாவது அதுல இப்ப காலிகிராஃபி எல்லா பண்ணி குடுப்பீங்களா அதுலயே
காலிகிராஃபிலா பண்ண வராது ஆனா வந்து ரிசைன்ல வந்து ஃபோட்டோஸ் வச்சிப் பண்றது இதெல்லா பிர்ண்ட் பண்ணி குடுக்குறதுலா பண்றது
ம் சரிங்க சரிங்க அந்த மாதிரி பண்றீங்களா
ஆமா நீங்க வந்து ஆரி ஒர்க் மாரிதா பண்றீங்களா இல்ல கூட வேற எது
ஆரி ஒர்க் மட்டுந்தா வேற எதுவு இல்ல இல்ல ஆரி ஒர்க் நார்மல் டேஸ்ல டிராயிங் மத்தபடி வேற எதுவு இல்ல
ஓ டிராயிங்ஸ் பண்ணுவீங்களா
ஆமா ஆமா மத்தபடி வேற எதுவு இல்ல ம் நீங்கதா சொல்லணு வேற ஏதாச்சி இருந்தன்னா உங்களுக்கு எப்டி
டிராயிங்ஸ் பண்ணி விப்பீங்களா இல்ல எப்டி
ஆ ஹ ப்ராஜெக்ட் கேட்ட வரைஞ்சி குடுக்குறது அந்த மாரிலா பண்ணுவோ ஆனா ஒரு சில பேர் அத விரும்புறது இல்ல அதுக்கேத்த வேற அது பண்றது
ஓ சேரி சேரி அப்பறோ வேற என்ன சொல்லுங்க
நீங்க தா சொல்லணு நீங்க தா நெறைய ஆ நெயில் ஆர்ட் பத்தி சொன்னீங்க இப்போ நைல் ஆர்ட் வந்து நீங்க எப்டி யூபி லைக் யூஸ் பண்றீங்களா இல்ல நார்மலாவே யூஸ் பண்றீங்களா
இல்ல இல்ல நெயில் ஆர்ட் பண்றதுனா மோஸ்ட்லி யூவிதா யூஸ் பண்ணணு ஏனா அதுதா டக் குன் வந் அது வந்து ஃபாஸ்ட் ரொம்ப இதாட்டு வந்து வேகமாட்ட அது வந்து காய வக்
ஆ செரிங்க செரி
ம் நீங்க எப்டி ஆரி ஒர்க் வந்து எந்த மாரி நூல்லா யூஸ் பண்றீங்க
நா வந்து ஆரி ஓர்க்க தா நம்ம ரேட் கூட்னதுதா நம்ம நூ கொஞ்ச கொறஞ்சது போட்டோனா அது வந்து சீக்கிரமா வந்து கிழிஞ்சிடு அத்து போயிடு இந்த மாதிரி இருக்கனால நாங்க எல்லாமே வந்து கொஞ்சோ கூடுன காசுக்கு தா எல்லாமே வாங்கி பண்றோ அந்த பீட்ஸ்சு அது எல்லாமே வந்து கொஞ்சோ வெல கூடுனதுலதா நாங்க பண்றோ ஏனா அது வந்து எல்லாமே நம்ம அத பொறுத்துதானே பண்ண முடியு காசு காசு பொறுத்துதா வாங்க முடியு தரமாவு குடுக்கணு அதுக்காக ம் நீங்களு கொஞ்சோ தரமா குடுங்க அதிகமா ஏ ஏழைகளுக்கு கொஞ்சோ உத இதுவசமா கூட உதவுங்க கல்யாண பெண்களுக்கெல்லா முக்கியமா நா மருதாணியு பண்றே நீங்க மருதாணி ஆ எதாவதுனா நீங்க கண்டிப்பா அடுத்த மொற என்ட கேளுங்க அடுத்த மொற நம்ம பேசும்போது அந்த மருதானிய பத்தி உங்களுக்கு என்னன்னு சொல்றே
ஓ கே அப்பறோ வந்து நீங்க வந்து ஆரி ஒர்க் வந்து ஸ்டோன்ஸ்லா யூஸ் பண்றது கெடையாதா இல்ல அதெல்லா யூஸ் பண்றீங்களா
ஸ்டோன்ஸ் ல்லா யூஸ் பண்ணுவோ ஆரி வொர்க்கு அப்பதானே நல்லா இருக்கு அது யூஸ் பண்ணாம பண்றதுல்ல ஸ்டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோ தா ஏனா அதிகமான ஸ்டோன்ஸ் ஆ சொல்லுங்க
போய் வாங்குறீங்களா இல்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குறதா
இல்ல கடைலயு வாங்குவோ ஆர்டர் பண்ணி வாங்குவோ ஒரு சில பேர் தேவையான அதெல்லா குடு ப்பாங்க அதுலயே பண்ணுவோ நெறைய விதங்கள் இருக்கு அதே மாரி கம்மு ரெண்டு மூணு விதங்கள் யூஸ் பண்றோ பி த்ரீ ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்ன்னு இருக்கு இல்லனா நார்மலா ஸ்டோன்ஸ் ஒட்டுற அ கம் இருக்கு இந்த மாரி விசயங்கள் இருக்கனால நம்மளுக்கு வந்து அது பிரெச்சன இல்ல கம்முக்கு நம்மளுக்கு எல்லா கடைகள்லயு கெடைக்கிற கம்மு தா யூஸ் பண்றோ
அந்த பசையோட ரேட் எவ்ளோ இருக்கு
அதா வந்து ஒரு டுவென்டி ஃபோர் ஒரு சில கம்மு டுவென்டி தேர்ட்டி இருக்கு ஒரு சில கம் ஃபோர் ஹண் ஆ வெல கூட கம்மளா இருக்கு பட் நம்மளா லோதா ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி அந்த மாரிதா வாங்குவோ அதிகமானது வந்து பண்ணிட்டு தா இருக்கோ நெறைய விசயங்கள் இருக்குல அதனால பிரெச்சன இல்ல நம்மளுக்கு பக்கத்திலயே எல்லா வாங்கிற்லா கண்டிப்பா நம்ம அடுத்த முறை நீங்க வரு போது உங்களுக்கு அத பத்தி சொல்லி தரே செரிங்களா கண்டிப்பா அத கத்துக்கோங்க
ஓகே நீங்களு வந்து உங்களுக்கு எதா வேணுனு என்ட கேட்டுக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆ நம்மளுக்கு குடுத்தா நேரம் முடிவடஞ்சது மிச்ச நம்ம நாளைக்கி பேசலா நன்றி